வணக்கம் நா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க எப்டி இருக்கீங்க மத் தியனோ உணவு சாப்ட்டாச்சா
அ சாப்ட்டாச்சுங்க நீங்க
ஆ முடுஞ்சாச்சு
அ சொன்னீங்க ஷாப்பிக்கு இது ஷாப்பிங்கு என் ஏது ஏதுட்டுவீங்க ரிலையன்ஸ்ஸு டிமார்ட்டு ஏது ஒண்ண இருக்குலா நீங்க எந்த டாபிக் எத்துடுவீங்க
நீங்க வந்து இது ட்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அங்க வந்து இப்பொ வந்து நல்ல ஆஃபர்ஸ் பொய்ட்ருக் கு ஆமா ஆமா ட்ரெண்ட்ஸ்ல இப்ப உமன்ஸ் குர்தீஸல்லா இருக்குல்ல அதுல்லா வந்து நல் ல ஆஃபர்ல்ல பொயிட்ருக்கு
அன்ஜென்ட்ஸ்க் என்னென்ன இருக்
ஆஹ் ஜென்ஸுக்கு வந்து என்ன இருக்குன் பாத் திங்னா பேண்ட்டு டீஷேர்ட்ஸு ட்ரேக்கு அந்த மாரி வெரைட்டிஸ் ட்லா ரொம்ப நாளா ஆஃபர்ஸ் பொயிட்ருக்கு இப்ப ப்ரசெண்ட்டா
ஆஹ் டிமார்ட்ல இப்பொ ப்ரையஸ் கூட கொஞ்சொ கம்மியாயிருக்குங்க டிமார்ட் த நீங்க ட்ரை பண்லா ஆமாங்க விஷால் மாட்டு டிமா மாட்டு இது நார்மலு வாங்கர்து பல்க் த்தா வாங்னா ரொம்ப கம்மி விதுங்க ஆஃபர்ஸ் நெறைய இருக்
டிமார்ட்ல எப்பத்லந்து அந்த ஆஃபர் பொயிட்ருக் கு
ஆஹ் இப் ரீசெண்டா பொயிட்டிருக்கு நீங்க உங்களுக்கு டிமார்ட் கிட்டதானாங்க
ஆமா எனக்கு வந்து கொஞ்சொ ஒரு ஆஹ் டூ கிலோமீட்டர் இருக்கு ரெண்டு கிலோமீட்டர்ருக்கு
ஆமாங்க டிமார்ட்ல பை ஒன் கெட் ஒன் ப்ரீஸ் நெறைய நடந்துட்டு இருக்குங்க
அ இப்ப பொய்கிட்ருக்குங்ளா
ஆமாங்க இப்ப போயிட்டிருக்குங்க ஆஹ் இது ட்ரெண்ட்ஸ்ல அதா எனக்கு தெரியல டிமார்ட்ல துணிங்கல்லா கம்மி ரேட் டாங்க ஹண்ரடு அக்
ஆஹ் ஆஹ் நல்ல கோ அ இது
க்காதுங்க குவால்ட்டி லெஸ் தா டிமார்ட்ல துணிங்க வாங்க கூ துணிங்க வாங்க
டிமாட்ல வந்து ரொம்ப நல்லாருக் க்குமே துணிமணிங்கள்லா
துணிமணி எல்லா நல்லா இருக்கு லைஃப் குடுக்காதுங்க.
அப்படிங்களா இங்க ட்ரெண்ட்ஸ்ல வந்து ரொம் ப நல்லா இருக்
ஆஹ் அதா லைஃப் குடுக்கு இது டிமார்ட்ல நீங்கோ
ரு துணி எடுத்தீங்கன்னா அது வந்து மூணு வருஷ் க்கி வரைக்கு ப்பு போடலா அப் வ்ளோ நல்லா இருக்கு
உம் இது
ம்ம ச் சாஃப்டனஸ் மெதுவா இருக்கு அந்த மாதிரிலா வந் நெறய றய இருக்கு
ஆஹ் இங்க டிமார்ட்லா நீங்கோ நார்மல் ஷாப் பிங் பண்ணலாங்க நார்மல் ஐட்டம்ஸ் து இதுதா நல்லா இருக்குங்க ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவான ஆமாங்க. இது வாங்கலாங்க மேட்டு டிஃப்ரெண்ட டிஃப்ரெண்ட் லைட் டுங்கோ இதுங்கெல்லா இருக்கு இதுங்கெல்லா வாங்கி டெக்கரேட்டா வீட் நீட்
கண்டிப்பா கண்டிப்பா
ஆஹ்
ஆஹ் இப்போ நீங்க வந்து வெனுநா டி பக்கத்து ல எங்கயாச்சு ட்ரண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அங்க போய் பாருங்க. அங்க வந்து ம மெண்ஸ்க்கு வந்து நல்ல டீஷர்ட்ஸ் ம் ஆஃபரா இருக்கு
ஆஹ்
அது மாரி அதுக்கப்புறொ வந்து டிராக் ஃபேண்டுங்க பசங்களுக் கு எல்லாருக்கு நல்ல ஒரு ஆஃபர்ஸ் இருக் க்கு பிரைஸு வந் து ரீசனபிளா இருக்கு நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியான வெலையில வந்து வாங்கிக்கிடலா ஆனா துணிங்களு வந்து நல் லா இதாருக்கு ஏன்னா அவுங்க இங்க போடுற நைட்ஸ் ஷுட் பண்றாங்கல்ல வெளிய எடத்துக்கு வந் து ஏற்றுமதிப் பண்றாங்க அதனால வந்து நல்ல ஒரு துணிமணிகள வந்து விக்கப்படுறாங்க அங்க இருந்து ஆஹ் நீங்க மேக்ஸ் பாத்தீங்கனாலு அப்டிதா அங்கேயு வந்து இப்போ மாசத்துல கடைசி நாள்கள்லா வரக் கும்ல அந்த மாரி நாள்கள்ல வந் து நெறைய ஆஃபர் போடுவாங்க
ஆஹ்
அப்பவு நீங்க போய் வாங்கிக்கிட்லா
ஃபாரு லைக்கு துணிங்க இல்ல அது ஷூஸ் அப்டி கூடப்
ஆஹ் அந்த மாரி கெடைக்கு பர்ஃபீயூம்ஸ் ஜுவ ஆ சென்ட்டு அதுக்கப்புறோ வந்து உஹ் பசங்களுக்கு ஷூ ஆஹ் இருக்கு இருக்கு அந்த மாதிரி போட மாட்டாங்க ஃபிளாட் அம்பது பர்சன்டேஜ் ஆஃப் பரு எழுவது பர்ச் சென்டேஜ் அந்த மாரி போடுவாங்க ஏன்னா வந்து ஆஹ் அது பிராண்டடாவு கொடுக் குறாங்கல்ல அதுனால வந்து இப்டி குடுக்குறாங்க
ஆஹ்
அதனால இது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கூ
ஒ
இப்போ ஒரு வெளிய வந்து ஒரு கடைக்கு போரிங்கன்னு வச்சுக்கோங்கள அங்க நீங்க போன் னீங்கன்னா வந்து இப் போ இந்த ஷூ வந்து ஒரு மூவாயிர ரூவிய்க்கு வாங்குறீங்கன்னா இப்ப நம்ம அந்த ஆஃபர் ப்லைஸ் ஸ வாங்கும் போது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூவா அந்த மாதிரி வெலையில வரு
ஓஹ் உன்னோனு உன்னோ அப்
கு வந்து அது இப்போ மூவாயிர ரூவான்ற எடத்துல ஆயிரத்தி ஜநூறு ரூவானம் போது அந்த ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ப வேற ஏதாச்சு எடுத்துக்
ஆமாங்க ஆமாங்க
இப்போ நீங்க வெளியே வேற வேற ஷோரூம்களுக்கெல்லா போனீங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸுன்றது எடுத்துக்கோங்க ஃப ஆ ஒரு ஷூஸ் இப்ப ஒரு நல்ல ப்ராண்டட் ஷூஸ் வாங்கண்னா ஒரு பத்தாயிரோ வரைக்கூ போகூ இது இல்லைங்களா அப்போ இந்த மாத்ரி எடத்துல வந்து வாங்கும் போது கொஞ்சோ வந்து பிரைஸ் கம்மியாகூ
கம்மியாகூ ஆங்க
நீங்க ஆ இப்போ ஃபெஸ்டிவல்கெல்லா எங்க போய் எடுக்க போவீங்க துணிமணிகள்
ஃபெஸ்டிவல்கெல்லா ட்ரெண்ட்ஸூ தாங்க ட்ரெண்ட்ஸ் தா கிட்ட ட்ரெண்ட்ஸ் தா ட்ரெண்ட்ஸ்ல தா வாங்க போனே
ஆ வீட்ல உள்ள குட்டிஸ் பெரியவங்களுக்குல்ல அப்டி உள்ளவளுங்க்லா
அப்டி உள்ளவங்களுக்கெல்லா ட்ரெண்ட்ஸ் தாங்க ட்ரெண்ட்ஸ்
ம்
நீங்க
நாங்களூ அப்டிதா நாங்க மொ முக்கியமா வந்து எங்கயாச்சு போ பசங்களுக்கு டெய்லி வேர் ப ஆ தினமூ போடுறதுனால அந்த மாரி இதுக்கெல்லா வந்து ட்ரெண்ட்ஸ்ல எடுத்துப்போ ஏனா அங்க வந்து நல்லாருக்குல்ல அதனால தா எடுத்து போட்டுக்ருவோ மத்தபடிக்கு வேற ஏதாச் சு ட்ரெடிஷ்னலா போடணு அப்டின்னா வெளியே போய் எடுத்துட்டு வருவோ போத்தீஸ் சென்னைஸ் இல்க்ஸ் ஆர் எம் கே வி இந்த மாத் ரி கடைங்கள்ல வந்து
ஆ ஆங்க சென்னையில கம்மியா கடைக்கிற ஏரியா அன்னா இருக்காங்க
ஆ இங்கே வந்து கம்மியா கெடைக்குதுன் ட்ற மாரி இல்ல ஓரளவுக்கு ரீசனபிளா எடுக் க்கனா வீராஸ்
இதே பலான ஏரியால கம்மியா கடிக்கூ அப்டியேது இல்லியா‌ அங்க
த மாத்ரி வந்து நா வந்து அந்த மாத்ரி போனது கெடையாது ஏனா நம்ம போடுறது வந் து
போட்டதில்லங்க நார்மல் வீட்டு வீட்டு ஐட்டம்ஸு அப்புடி இப்போ எங்கள்க் லேடிஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஹ் ஹேர் க்ளிப் ஸு தெரியு காதுக்கு கம்மலு
அ ஆமா ஆமா உம் உம்
அ இருக்கு இல்லங்க அது நானு நானு இந்த த்ரீ ஸ்டேட் நா ஃபோர் ஸ்டேட்ஸு சுத்துனே இந்த ஃபோர் ஸ் டேட்ஸ் ல சென்னை இது சென்னை எனக் தெரியாது ஹைத்ரா ஹைதராபாத்ல சார்மினார் கிட்ட நல்லாருக்
ஆ ஆமா அங்க வந்து ரொம்ப நல்லாரு
ஆமாங்க பிரசன்ட்ட நா அங்க வந்து பேங் கிள்ஸு கம்மலு எல்லா பல்க்கா வாங்கிட்டு வந்த கம்மி ரேட் ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பெங்ளூர் ல வந்து சிக்ப்பேட்டந்தா
ஆ பேங்ளூர்ல சிக்பேட்டு கண்டிப்பா கண்டிப்பா அங்க வந்து ரொம்ப ஒரு சீப்பன் பெஸ்ட்டா கெடைக்
ஆமாங்க ஆ அதாங்க அது பெங்கிளு சார்மினார் அங்க ஹைதராபாது இங்க சிக் பேட்டுங்க
ஷிவ ஷிவாஜி நகர்ல கூட ரொம்ப ஒரு சீப் பா கெடைக்கு துணி ட்ரஸ் வகைகள் எல்லாமே அங்க வந் து நல்லாருக்கு ஆனா வந்து நம்ம பாத்து எடுக்கற மாதிரி இருக்கு செலக் பல எடத்ல வந்து ஃப்ளாட்ஃபார்ம்லல்லா நெறைய போட்ருப் பாங்களா
அப்டி சென்னைல என்னன்ன ஏரியா இருக்கா எனக்
அந்த மாரி வந்து இங்க டி நகர்ல அந்த மாதிர்லா இருக்கு நம்ம வந்து ரோட்டு கடைல வாங்கறதுக் கு கடைல வாங்கறதுக்கு நெறைய வித்தியாசங்கள் இருக்கு
ஆங்க ஆனாலு அப்டி இப்போ இதெலா ஃபேமஸ் ஏரியாங்க இப்டி இங்க ஒர் இந்த ஹைதராபாத் சொன்னா இந்த சார்மிநாட் சொல்வாங்கோ பெங்களூர் சொன்னா சிக்பெட் சொல்றாங் அப்டி சென்னை சொன்னா அப்டி என்ன சொல்லுவாங்னு என சொல் டீனா அங்க இருந்தானா
டீ நகர்லதா வந்துஉ இப்போசிக் பெட் எப்டி இருக்கு அதே மாதிரிதா இங்க டீ நகர்ல இருக்கு
ஓ
சேம் ஷாப்பிங் பண்ற இத பிளேஸ்தா இது
ஓ டீ நகர்
தில ஆமா ஆனா இங்க அங் வந்து எப்டினா சின்ன சின்ன ச் ஷாப்பு கடைங்க புட்டிக் அந்த மாதிரிலா வச்சு இருகாங்கல இ வந்து பெரி பெரி கடைகளா அதா இப்போ போ திஸ் சென்னை செல்க்ஸ் ஆரம் கேவி பச்சபாஸ் இப்டி பெரி பெரி கடைகலா வச்சிருகாங்க இவுங்க வந்து எப்டினா வந்து ச் ஆஹ் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா தலமுறைகளா வந் து ஆஹ் வெச்சு நடத்துறவுங்க புரிதுங்ளா உம் அதனால இப்போ வந்து செக்பட்டிலலா நீங்க பாத்தீங்கனா யார் வேணாலு நினச்சவங்கலா கட ரன் பண்ணலா
ஆமாங்க
இருகல இங்கெ வந் அப்டி இல்ல இது வந்து ஜன்ர இயர் அவுங்க பழய காலத்து இப்ப ஆஹ் தலமுறயா தலமுறயா வந்து வெச்ட்ருகாங்க
ஓ
நீங்க வந்து எங்க ஷாப்பிங் பண்ணுவீங்க
நானு பிர்செண்ட் வந்து ஹைதராபாத்ல ஃபுல்லா ஷாப் பண்ணிட்டோம்னா பெங்ளூர் சிக்பேட்டு நார்மலா சீப் அண்ட் பெஸ்ட் கிடைக்றதுக்கு துணிகள்லாம் நல்லா துணிங்கல்லா ஆ பாப்பா எல்லாரு ட்ரெண்ட்ஸ் போவோல நீங்க
நாங்களு அப்படிதா நாங்க அதா ம் ப்ப சம்டைம்ஸ் பேங்ளூர் போற மாரிய இருந்தா நா வந்து அங்க எடுத் துருவா எனக்கு இங்க சென்னை விட அங்க ரொம்ப புடிக்கு
ஆமாங்க சென்னையில நானு பாத்தங்க அவ்ளோ தெரியல எனக்கு
பா கண்டிப்பா அதனால வந்து நா முக்கியமா வந்து எப்பவுமே நா வந்து பெங்களூர்ல தா எடுப் ம் சுதர்ஷன் தெரியுல ஆ அ
சுதர்ஷன் ஏரியாவா ஷாப்
பெட் இல்ல ஷாப் நல்லா இருக்கு அங்க பசங்களுக் பெரியவங்களுக்கு எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸாவு இருக்கு நல்லாவு இருக்கு நீங்க போனிங்கனாலு ட்ரை பண்ணி பாருங்க
ஆ சிக்பெட் நா போறதா இருக்கு சிக்பெட் இல்லாத ஒனையாது இருக் ங்க
சிக்பெட் இல்லன்னா அதா சிவாஜி நகர் சொன்னல்ல அங்கயு நீங்க போய் ஷாப் பண்லா ஆமா நல்லா இருக்கு எல்லா வெரைட்டிஸ் ஆ இது இருக்கு அங்க வந்து நீங்க பை பண்ணிக்கிர்லா
ஆ
அ மல்லேஸ்வரம் போலா மல்லேஸ்வரம்லயு வந்து நெறைய குர்த்தி ஷாப் இருக்கு அதுக்கப்பற ஜெய்நகர்லயு இருக் கு நம்ப விருப்பந்தா எங்கேனாலு நம்ப போய் எடுத்துக்கலா
ஆ ஆனா டிஃப்ரெண்டா இருக்கணுங்ளா அப்டி பாத்து சிக்பேட் தா இதுல டிஃப்ரெண்ட்
நம்மளுக்கு இன்னைக்கு குடுத்த நேரம் முடிந்து விட்டது மீண்டும் பேசுவோம் நன்றி நன்றி